ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா ஹலோ
ஹாய்ப்பா கேக்குதா
ஆ கேட்குதுங்க நான் பேசுறது கேக்குதா
எனக்கு கொஞ்சம் ரொம்ப உள்ளயா இருந்து பேசுற மாரி கேட்குது
அப்டியா ஒரு நிமிஷோ ஆ இப்போ ஓகேங்களா
இப்போ சவுண்ட் கொஞ்சம் உள்ளே இருந்துதா கேக்குது
அப்டியா இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்ல
ஓகே நம்ம பேசலாங்களா
ஆ பேசலாங்க
ஓரளவுக்கு கேக்குது ஆ இப்ப வந்து நான் சும்மா ஒக்காந்து பேசிட்டு இருந்தே அதுக்கப்புறோ வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் பத்தி நம்ம பேசலாம் அப்டின்னு சொல்லி எடுத்திருக்கே
ஆ
ம் இப்போ ட்ரெஸ்ஸிங்ல அப்டின் எடுத்துகிட்டீங்கன்னா நெறய வந்து விதங்கள் இருக்கு இப்ப ஏதாது ஒரு ஃபங்க்ஷனுக் போறோம் ஏதா ஒரு எடத்துக்கு போறோம் அப்டின்னா நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் மெயினா இருக்கு இப்போ எல்லா எடத்துலயுமே அந்த மாதிரி இப்போ கல்ச்சர்ஸ் எல்லா வந்து மாறிருச்சு இப்ப இந்த எடத்துக்கு போனா இப்டிதான் பண்ணனு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும் அப்டின்ற மாதிரில்லாம் இல்ல இத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
ஆக்சுவலா ட்ரெஸ்ஸிங்ஸ்னா முன்னாடி நம்ம அம்மா காலத்ல பாட்டி காலத்ல தான் இங்கே போனா இது தான் போணும் போட்டுட்டு போனும் அப்டின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்க்ஷன்லா வச்சிருந்தாங்க ஆனா இப்போ நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லேன்னு நெனக்கிறே இப்போ எங்க வீட்லன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஏதாச்சி ஃபங் ஷன் கோவில் போனும் அந்த மாதிரி எல்ல சாரீ தான் கட்டிட்டு போக சொல்வாங்க எங்க ஊர் சைடு அம்மா விட்டு சைடு அப்டி சொல்வாங்க ஆனா இங்க வந்து நாங்க சிட்டி சைட் இருக்றதுனால எங்க மாமியார் என்ன சொல்வாங்கன்னா சேரீ எல்லாம் நீ இப்பயே கட்டிட்டுருக்க அ எங்கள மாதிரி வயசானதுக்கு அப்புறோ நீ சேரீ கட்டிக்கோ இப்ப மாடனா சுடிலா சுடிதார் ல போய்ட்டு வா ஜீன்ஸ் போட்டுட்டு போய்ட்டு வா அப்டின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க அதனால ட்ரெஸ்சோட ட்ரீடிஷன் வந்து இப்ப கொறஞ்சிருக்குன் தான் நான் நெனக்கிறேன் நீங்க
உ கரெக்ட் தான் ஏன்னா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இப்போ வந்துட்டு அ நம்போளுடைய பழைய இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம ஜென்ரேஷனுக்கு அவங்க மாறிட்டாங்க அ இருந்தாலு வந்துட்டு இப் போ இருக்கிற காலக்கட்டத்தில் வந்துட்டு ஆ இப்ப ஃபாரின்லருந்து வரவங்க வந்து இந்த ஷார்ட் ஸ்கர்ட் ஷார்ட் மிடி அந்த மாரி போடுறவங்கள வந்து நம்மளுக்கு பழகிடுச்சு பாத் து ஆனா இப்ப வந்து மோஸ்டா நெறைய பேர் வந்து எப்டின்னா அ இந்த மாரி ஷார்ட் ஸ்கட்டு அந்த மாரி போடுறவங்க வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிறவங்களே இருக்காங்க அது நம் ம வந்து ஒரு லிமிட்டா தா இருக்கணுன்றது என்னுடைய கணிப்பு ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து இப்போ திடீர்ன்னு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் நம்ம பண்ணிட்டு போறோ அந்த எடத்துல வந்துட்டு இப்ப நெறைய பேரு ஒரு ரெசார்ட்கே போறோ அப்போ வந்து நெறைய ஜென்ஸ் இருப்பாங்க அ அந்த எடத்துல வந்துட்டு நம்ம எபடி டிரெஸ்ஸிங்ஸ் பண்ணணுன்றது நம்மளுக்கே தெரியு இப்போஸ் நெறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸால தா வந்துட்டு நெறைய பெண்களுக்கெல்லா வந்து ரொம்ப பாதிப்பு ஆகுது அப்டின்றது வந்துட்டு அ நெறைய எடத்துல நம்ம பாக்குறோ ஆனாலுமே வந்து இப்போ நெறைய பேர் வந்து அந்த இத ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க அவ்ங்க வந்துட்டு நா இப்டி தா பண்ணுவே ட்ரெஸ்ஸிங்ஸு ஒவ்வொருத்தரு ஷால் போடுறதுலயுமே வந்துட்டு நம்ம கேஷுவலா நம்ம ஷால் கீழ விழுகறது அந்த மாதிரினா கூட ஓகே ஒவ்வொரு கேர்ள்ஸ் எல்லா இப்ப பாத்துட்டீங்கன்னா நெறைய ம் அவ்ங்களே வேணுனு இது பண்றது அ அதுக்கப்புற வந்து எனக்கு இப்டி ஆயிடுச்சு அப்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி பொழம்புறது அதெல்லா வந்துட்டு ரொம்போ அ மாறிட்டு வருது இப்போ காலகட்டத்துல அதுவுமே அட்வான்டேஜ் என்னதா அட்வான்டேஜா இருந்தாலு நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இப்ப நெறைய நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா
ம் அது வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ்னால சொல்ல முடியாது நம்மளை பாக்கற கண்ணோட்டத்த வச்சிதா அப்டிதா சொல்லலா எனக்கு தெரிஞ்சி
கரெக்ட் தா ஆ அதுவு கரெக்ட் தா அ நம்ம வந்துஅ நம்மளுடைய லிமிட் நம்ம கொஞ்சோ இது பண்ணிக்கலா கேர்ள்ஸ்மே வந்து ட்டு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணாலுமே அது பாய்ஸோட கண்ணோட்டத்திலயுமே எப்டி இருக்குது அப்டின்றது தெரியாது ஆ அதுவு இல்லாம நம்ம இப்போ ஒரு எடத்துக்கு நம்ம எந் ஒரு கோயிலுக்காட்டு ஆ கோயிலுக்கு போகும் போது நம்ம எப்டி போறோ ஆ அவுங்களுக்கு அந்த கோயிலுடைய அந்த ஒரு மரியாதை வந்து நம்ம குடுக்கணு அந்த டிரெஸ் வந்து கண்டிப்பா இருக்கணு
ம்
நம்ம வந்து எங்கையாவது வெளியில போறோ நம்ம ஜா ஜாலியா ஜீன் போடுறோ அந்த மாரில்லா நம்ம கேஷ்வலா போட்டுக்கலா இப்ப எல்லா இருக்கிற டிரெஸ்ஸிங்ஸ் எல்லா வந்துட்டு நீட்டாவு நெறைய இருக்கு இல்லையா ஆன் லைன்லல்லா நெறைய டிரெஸ்ஸ வந்துட்டு நம்ளுக்கு பிடிச்ச மாரிலாம் இப்போ வருது நம்மளுடைய பேரண்ட்ஸே நம்மல பாத்துட்டு இப்ப இங்க பாரு நம் காலத்தல இந்த மாரிலா எதுவுமே இல்லன்ற மாரி அளவுக்கு ஆயிடுச்சி
ஆமா கண்டிப்பா இப்பவுமே சொல்லுவாங்க எங்க வீட்ல எல்லா ஆக்சுவலா நாங்கல்லா இந்த மாரி போறத குடுத்து வெக்கல நீங்கனாச்சு இப்டி போட்டுட்டு ஜாலியா இருங்க அப்டின்ற மாரி சொ ல்லுவாங்க நீங்க சொன்ன மாரி ஆன்லைன்யுமே எல்லாமே டீசன்டான நெறைய டிரெஸ்சஸ் எல்லா இருக்கு அதை சூஸ் பண்ணி போட்டா ஒவ்வொரு இடத்துக்கு அதுக்கு தகுந்த மாரி நம்ம போட்டுட்டோம்னா கொஞ்சோ பெட்டரா இருக்கு நீங்க சொன்ன மாரி கோவிலுக்கு போய் நம்ம ஜீன்ஸ் போட்டுட்டு போ முடியாதுல்ல அதனால கோவிலுக்கு போம்போது கொஞ்சோ ட்ரெடிஷ்னலாவு மத்த பார்டிஸ்க்குலா போம்போது அதுக்கு தகுந்த மாரி போட்டுட்டோம்னா நல்லாருக்கு
ஆ அதுவு கரெக்ட் தா ஏன்னா இப்போ நம்மளுடைய நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் வச்சே நம்ம எல்லாருமே ரெஸ்பெக்ட் குடுக்குற அளவுக்கு நம்போ பண்ணணு இப்போ நம்ம வீட்ல இருக்கோ லேடிஸ் எல்லா வீட்டுல இருக்கோ ஒரு கல்யாணோ ஆயிட்டு நம்ம வந்து எந்த வேலைக்கு போகாம கொழந்தைங்கள பாத்துட் நம்ம வீட்ல இருக்கோ அப்டின்னா நம்லோடைய டிரெஸ்ஸிங்ஸ் வீட்லயுமே வந்து நம்ம கரெக்டா ப பண்ணோன்னா நம்புளுக்கே ஒரு அது ஒரு ஆ ம் என்ன சொல்றது நம்புளுக்கு வந்துட்டு ஒரு தாழ்மையா நம்ம இருக்கற மாரி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோ ஆ நம்ப வந்து அ எப் எப்வுமே வந்து தல சீவாம ஒரு டிரெஸ்ஸ வந்து ஒழுங்கா போடாம நம்ம லைஃபே வந்துட்டு கொழந்தைங்களுக்காக நாம பண்ணிட்ருந்தோனா நாளைக்கு நம்ப எல்லாமே வந்து மிஸ் பண்ண மாதிரி இருக்கு அப் இப்போ வீட்ல இருக்கு போதுமே வந்து நம்ம டிரெஸிங்ஸ் எல்லா நீட்டா இருந்துச்சு அப்டின் சொன்னா நம்மள கண்டிப்பா மத் மத்தவங்க பாக்குறவங்க இதுலே டிரெஸ்ஸிங்ஸ்லயுமே நம்புளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரெஸ்பெக்ட்டு வரு ஒரு எடத்துல நம்ம நீட்டா நம்ம டிரெஸ் பண்ணி போறோ அப்டினும் போது அந்த அ எடத்துல நம்புளுக்கு ஒரு மரியாத நம்புளுக்கு கெடைக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்புளுக்கு வந்து கண்டிப்பா அவுங்க வந்து நம்புளுக்கு செய்ய வேண்டிய மரியாதைய நமக்கு கரெக்டா செய்வாங்க அத்னால அந்த டிரெஸ்சிங் ன்னுடைய ஒரு ஒவ்வொரு எடத்துக்கு நம்ம போற எடத்துக்கு இப்ப நம்ப வந்து வாட்டர் கேம்க்கு போறோ கண்டிப்பா நாம்ப வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்லா போவ முடியாது ம் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ எங்காவது நம்ம ஆ வெளியில வந்து ஒரு நம்ம ஹஸ்பண்டோட ரிலேஷன் வீட்டுக் போறோ அந்த எடத்துல நம்ப எப்டி பிஹேவ் பண்ணி நம்ப எவ்ளோ நீட்டா போணு நம்ப வந்து சின்ன பொண்ணு மாரி போனு அப்டின்னா நம்பல வந்து அந்த சின்ன பொண்ணு கேரக்டர்லயே நம்ப பாத்து நம்ல நம்ம சொல்றது எதுமே கேட்க மாட்டாங்க சோ நம்ம வந்து எல்லா எடத்துக்குமே எ ஒவ்வொரு டிரெஸ்ஸிங்ஸ்லியுமே நம்புளுடைய ரெஸ்பெக்ட்டு எல்லாமே வருது இல்லயா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றதுமே கரெக்ட்டு தா ஆ ஆக்சுவலா நம்ம எ இப்போ நீங்க அ ஹஸ்பண்ட் வீட்டு சைடு அந்த மாரி போகும் போது அங்கே ஒரு மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனு மத்தபடி வெளியில அவுட்டிங் பார்க்கு பீச்சு அந்த மாரி போகும்போது அங்க ஒரு டிரெஸ்ஸிங் சென்ஸ் த போட்டு போனோம்னா அ ம் அந்த எடத்துக்கு தகுந்த மாரி நம்ம மாறிக்கிணு
ம் ம் அதும் கரெக்ட்டு தா நீங்க சொல்ற மாத்ரி டிரெஸ்ஸிங்ஸ் வந்து ஒவ்வொரு எடத்திலயு போட்டு போறதுன்றது வந்து நு ரொம்ப் ரொம் நல்ல ஒரு விஷ்யோ
ஆம்மா அத பேஸ் பண்ணியே மூவிஸ் ல்லா நெறையா வந்திருக்கு இப்ப ரீசெண்டா குட நா ஒரு மூவி பாத்தே அதுல டிரெஸ்ஸிங் சென்ஸ் பத்திதா அது ஒரு பார்ட்டா இருந்தது அந்த மூவியில இப்போ நம்ம டே அவங்க டாடி அது அவங்க அப்பா அது பொண்ணு வந்து இந்த மாரி டிரஸ் பண்ணிட்டுபோ அப்டின்ற மாரி சொல்லுவாங்க அதா அது வந்து வந்து அந்த பொண்ணு கேட்காது ஆனா அவுங்க அப்பா வந்து அத வந்து புரிய வெக்கிற மாரி அந்த கத இருக்கு
உம் கரெக்ட்டு தா ஏன்னா அ இப் இப்போ அந்த அந்த ஒரு ஒரு கெட்டது நடக்குது அப்டின்ற ஒரு எடத்துலியுமே வந்துட்டு இப்பயு அந்த க பெண்களோட டிரெஸ்ஸிங்ஸ வெச்சுதா நெறைய எடத்துல வந்துட்டு மோசமா நடக்குது அ நம்ப வந்து அ அது இல்லாம எந்த பாய்ஸ்சுமே வந்து ஆ எந்த பாய்ஸசுமே வந்து வேணுனே வந்து அவுங் கிட்ட போணுன்ற ஒரு இது இல்ல ஏதோ ஒரு கெட்ட ஒரு விஷயங்கள் வந்து பெண்கள்ட்டியு இருக்லா அது வந்து டிர டிரெஸ்ஸிங்கோ எதுனாலுமே அந்த விஷயத்த நம்ம சொல்லலா ஆனா டிரரெஸ்ஸிங்ன்றது நம்ம நீட்டா நாம போனோ ஒரு எடத்துல நம்மள வந்து ரெஸ்பெக்ட்டா குடுக்குணு அப்டின்னா எந்த எடத்துல எப்டி இருக்கணுன்றது ஒரு பெண்களுக்கு கண்டிப்பா தேவ இல்லேங்களா
ஆமா கண்டிப்பா நீங்களா எப்டி ஷாப்பிங் க கடைலையா இல்ல ஆன்லைன் தானா
நாங்க ஆன்லைனும் பண்ணுவோம் கடயிலயும் பண்ணுவோம் அ நம்மளுக்கு ரொம்ப புடிச்ச மாதிரி நம்ம இப்பஃப்ரீயா இருக்கும் போது ஆன்லைன்ல சும்மா ஏதாவது செக் பண்ணிட்டு இருக்கோனா திடீனு புடிச்சுச்சுன்னா ஆர்டர் பண்ண வேண்டிதா அந்த மாதிரி
ஆ ஓகே ஓகே ஆக்சுவலா இப்போ ஆன்லைன்லனாலும் நெறய ஸ்கேம் இப்போ நமக்கு புடிச்சது வர மாட்டேங்குது கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கு அஹ் ரேட்டும் டிஃப்ரென்ஸ் வருதில்லை அந்த அதை பத்தி என்ன நெனக்கிறீங்க
கரெக்ட் தான் நீங்க சொல்றதும் உண்மைதான் நான் ரீசன்டா வந்து ஒரு ம்ச் நான் எடு க்காக நான் ஆன்லைனே கொஞ்சம் கம்மி பண்ட்டேன் அப்டின்னா அ நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் கலர் வந்து வேற மாதிரி ஆ ஆர்டர் பண்ணி வரம்போது அது வேற மாதிரி கலர்ல இருக்கும் அப்போ அத பாத்துட்டு சரி நம்பளுக்கு வந்து இப்போ ஆர்டர் பண்ணாதான் நம் நம்ம வந்து வீட்ல இருந்து சும்மா ஆர்டர் பண்ணேன்னா நான் ஆர்டர் பண்ணுவேன் பங்க்ஷனுக்குன்னு சொல்லும் போது நான் அது அத நம்புறதுல்ல ஏன்னா திடீர்னு நான் அதுக்கு பண்ணிட்டு நான் வேற எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்காம விட்டுட்டேன்னா அப்றோ ட்ரெஸ்ஸும் நல்லா வராம போயிரும் அதனால எனக்கு ஆன்லைன் மேல அவ்ளோ ஒன்னு அ அபிப்பிராய இல்ல இருந்தாலும் பாத்தது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பெண்கள் எப்பவுமே ஒரு இதுதானே கரெக்டா நம்ப ஆ ஆர்டர் பண்ணுன் நெனப்போ
ம்
அது வேணா அந்த மாதிரி டைப்ல வேணா நான் ஆர்டர் பண்ணுவே சும்மா ஃப்ரீ டைம்ல தான் ஆர்டர் பண்ணுவேன்
ஓகே ஓகே நானுமே மோஸ்ட்டா இப்போ இருக்ற நேரத்துல மோஸ்ட்டா ஆன்லைன் தா போய்ட்டுருக்கு எதாச்சு முக்கியமான பங்ஃஷன் பர்டே பங்ஃஷன் ஃபேமிலி பங்க்ஷன் அப்டின்னா மட்டும் தான் நேர்ல போய் எடுக்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இப்போ அ ஆன்லைன்லுமே கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு எல்லாமே ரேட்டும் வந்து அஃபர்டபிளா இருக்கு அதனால மோஸ்ட்டா ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கே நானு ஆனா அப்பப்போ கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு என்னன்னா கலர் டிஃப்ரென்ஸ் வருது இப்ப நான் ஒரு சைஸு போட்ருப்பேன் ஆனா வரது வந்து வேற சைஸு இருக்கும் வ நான் ஒரு மாடல் வச்ருப்பேன் ஆனால் வரது வந்து வேற மாடல்ல வரும் அந்த மாரி இன்னு இருக்கு அப்ப அதெல்லாம் வந்து ஒடனே ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்றதுனால கொஞ்சம் சர்வ சௌரியமா இருக்கு ரிட்டர்ன் போட்ரலாம் ஒடனே நான் அப்படி இல்ல ரிட்டன் இல்லன்னா கொஞ்ச கஷ்டந்தான்
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கனால நம்பளுக்கு வந்து ஒரு இதா இருக்கு கு ஆனா வந்து இப்ப நெறய மக்கள் வந்து பேஸ்புக்ல அந்த மாரில்ல ஆட் வர்றதுல வந்து நெறய ஏமார்றாங்க அ அவுங்க ஆர்டர் பண்றது வேற ஒண்ணா இருக்கும் அழகா காட்டுவாங்க ஆனா அத ஆர்டர் பண்ணி நம்ளுக்கு வர்து வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் எங்க வீ்ட்லயே வந்துட்டு எங்க அம்மா வந்து அந்த மாதிரி தான் பண்ணாங்க அ ஆர்டர் பண்ணி ஒரு மூணாயிர ரூபாய்க்கு ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அது வந்து ஒரு கிராண்ட் லுக் அவுங்க குடுக்குற யம் அஹ் இதுல ம் ஆட்லயே இதுல ஆட்லயே வந்துட்டு நம்ம மயங்கிடணு அந்த அளவுக்கு குடுத்தாங்க அப்ப அவுங்க அத வாங்கிக்றாங்க ஒரு சிலர் வேற அத வாங்கிட்டு அதுக்கப்றோ அது வரம்போது பாத்தீன்னா ஒரு இதுக்குமே அந்த சாரிய வந்து நம்ம எங்கயுமே வெளில போட முடியாது ரேஷன்ஸ் ஷாப்போட அந்த மெட்டீரியல்லு அந்த மாரி தா வருது அப்போ அந்த மாரி இருக்கும் போது நம்ம என்னா ஒரு எடத்துல ஏமாந்துடுறோ எல்லாமே பண்ணிற ரிட்டர்ன் வாங்க முடியிரதில்ல சோ நம்பிக்கையா இருக்கிற எடத்துல நம்போ ஆ இப்ப பிளிப்கார்ட் அமேசான்ல எடுத்துட்டோனா அந்த மாரி க்ருதுல நம ஆர்டர் பண்ணும்னா நம்மளுக்கு கொஞ்ச நல்லா நல்லாவு இருக்கு நம்ம ரிட்டன் பண்ணணும்னு நம்பிக்கையாவு இருக்கு
ஓகே ஓகே சேரி ஓகேஸ்டர் ஓகே நெக்ஸ்ட் கால்ல பேசுவோ கொஞ்சோ வேல இருக்கு பாத்து ஆ ஓகே ம் ஓகேப்பா ஓகே பாய்